கேக்குதா மச்சீ
ஆ கேக்குது நல்லா கேக்குது உங்க வாய்
அருமையா கேக்குதா
ஆ இனிமையா இருக்கு தேன் மாரி பாய்து
அவ்வளவ் தா சொல்லுங்க என்ன விஷியோ
வா எங்க ஊர பத்திதா சொல்லிட்ருந்தே
ஆமா
ம் இப்பதா அது ங்க ஒரு நாளு உங்கள கூட்டிட்டு போறே அங்க ஊருங்கற்த உட அந்த ஊர்ல வந்துட்டு நைட் நேரோ ஆனா ஒரு சாப்பாடு கட ஒன்னுருக்கு
ஆ
செம்மையா இருக்குங்க ஒரு பரோட்டாக்கு ஏழு வக குருமா தருவாங்க
இன்னா குருமா
ஆட்டுக்கால் பாயா
ஆ
நாருமல் குருமா வெஜ் குருமா ஒய்ட் குருமான் ஒன்னு பெப்பரு குருமா ஒன்னு தருவாங்க முட்ட குருமா தருவாங்க அப்றோ இன்னொரு குருமா ஒன்னு இருக்கு
ஓ
சம்மயா இருக்கு
பொரோட்டாக்கு அந்த குருமாக் காஸ் குடுக்குண்மா
ஐயோ இல்ல காஸெல்லா இல்ல
ஃப்ரீயா
ஃப்ரிதா ஆக்சுலி
நம்ம ஊரில்லா குருமாக் காஸ் குடுக்குணும்ளங்க
அங்கேலா காசெல்லா இல்ல அங்க வந்து காலோ காலோ அந்த ஊர் பரோட்டா நா ஒரு நாளு கூட் உங்கள கூட்டு போறே சின் காய் சின்னதாஸ்தா இருக்கு நம்ம உள்ளங்கை இருக்குல நம்ம உள்ளங்கை அளவுதா இருக்கும் பொரோட்டா அப்டியே தருவாங்க பாக்கணு மதுரனாலே ஃபேமஸ் அதாங்க எங்க ஊர்ல
ஆ
எங்க ஊர்ல ஃபேமஸ் அதா அப்புறோ பாத்தீங்கனா சாந்துரோ ஒரு அஞ்சு மணி ஆச்சுன் வச்சுகுங்க இப்டியே வந்து மார்க்கெட்டுக் போனோம்னா எங்க அம்மாவோட அக்கா கடைக்கு ஆப்போசிட்ல நம்ம நடிகர் ஒருத்தரு அவுரு அவரோட கட ஒன்னு இருக்கு இதுல நடிகர் அங்க வந்து நெய் பணியாரம் ஒன்னு
ஓகே
செம்மையா இருக்கு அப்டீன் அப்டியே ஒரு மாரி நீங்க வந்து அ பறக் ஆரமிச்சிர்வீங்க அந்த நெய் பணியார்த் சாப்டீங்கனா
பறக்லாமா அப்டியே
அது அந்த அளவுக்கு இருக்கு நான்தா சொல்றல்ல சாப்ட் நானே ஒரு மாரி கேர் ஆய்ட்டே ரெண்டு சாப்ட்டம்னா அது ம கிஸாவா இருக்கு போதையாக ஆரமிச்சிரு வெயிலே
அது அங்கதா கெடைக்குமா
அங்கதா கெடைக்கு
ஏ பொண்ணுங்க அப்டி சொல்லி நீங்க ஏன்கிட்டம் கேக்குறீங்க
நான் உங்குள ஸா ஈஸா அல்லா உங்களை நா அடுத்த டைம் நம்ம வந்துட்டு நம்ம அந்த இவர இயற்கை நண்பர் இருக்காருல
ஆமா
அங்க ஊருக் போகும்போது அந்த வழியா போலா நான் உங்களை நா கூட்டு போறே ஒரு நாள் எல்லாரு நம்ம நண்பர்கள் போற வழில அந்த பக்கம் போயாட்டுதா போறோ
ம்
இல்லனா முன்னாடியே எங்க அண்ணண வச்சு வாங்க வச்சுறே அங்க அவர் வாய்ன்ட்டு வந்து கார்ல குட்ச்சா அது சாப்ட்டு போய்ர்வோ
அவுளோதாங்க
சத்தியமா சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்னா சின்ன வய்சுல இருக்குமோது நாங்க அங்க கோயில் இருக்கு தெரிமா ஆயிரங்கால் ஆயிரோ தூண் அந்த கோவிலுக்கு போவோ முஸ்லீம்னா கோவிலுக்கு போகூடாது அப்புடிலா இல்ல
அதெல்லா சொல்லல அதெல்லா யாரு சொல்லல இப்போ
அ அந்த கோவிலுக்குள்ள போவோ என்ட்ரியே ஒரு ரெண்டு யானை இருக்கு அப்ப என்ட்ரி தாண்டி வந்தம்னா அந்த தூணு ஒரு ஒரு தூண்ல அந்த செலையை ரசிச்சுட்டு நல்லா இருக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு அப்புறோ வந்து உள்ள ஒரு வந்து தங்க தாமரன் ஒனனு இருக்கு
அ
அந்த கொளத்துக்கு நடுவில போய் உக்காருவோ சூப்பரா இருக்கு அந்த எடோ ம் போய்ட்டு ஜாலியா வர்ற வழில ஒரு ஒரு கடையு வாங்கி சாப் சாப்ட்டே வருவோ நறைய சாப்பாடு கட சம சமையா இருக்கு
ஓகே ஓகே
நைட் ஆனா நைட் நேரம்லா ரஷ்ஷாவே இருக்கு அந்த அந்த எடோ தூங்கா நகரம் அப்டின் சொல்வாங்க அந்த ஊர அந்த ஊர
பூங்கா நகரமா
தூங்கா நகரம் தூங்கவே செய்யாது அந்த மாரி மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஏரியால அந்த அந்த அந்த ஊர்ல அதிகமா அந்த இடத்துல
தூங்காம இருந்தா என்னத்துக்கங்க ஆகுறது
அதுதா தூங்கா நகரம்னு இருக்கு புத்தகத்திலயே இருக்கு
சேரி என்னம்மோ சொல்றீங்க
உண்மையா உங்கள ஒரு நாள் நா கூட்னு போற விடுங்க
போய் சாப்டுவோ
ஆ நாகீ அந்த ஊர்ல பொண்ணு எடுத்தனா ஒண்ணுமே பண்ண முடியாது வாங்க பாக்கலா அந்த ஊர்லல்லா எடுக்க மாட்டோ அந்த ஊர்லல்லா எடுக்க மாட்டோ வாய்ப்பு கம்மி சொல்ல முடியாதுங்க எப்டி வேணா நாடலா நல்லா ம் எங்க அம்மாக்கு அவங்க அவ்ளோ காடுக்லா இஷ்டோ இல்ல
அ
அ ஆனா ஆள் இருக்காங்க எனக்கு அங்க ஒரு ஒரு பொண்ணு புடிக்கு தெரியுமா எங் எங்க சொந் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாய ஒடச்சிருவ நண்பா
சொல்ற உண்மையதான சொல்ற
ம் உண்மைய நல்லா சொல்ட்டிங்க போங்க இங்க அங்க ஒருத்து எங்க சொந்தக்காரங்க தா நாங்க அங்க போனாலே எங்க அண்ண வந்துட்டு எங்கண்ண அங்க போனாலே அவங்க வீட்டுக்கு போனாலே அந்த பொண்ணு ஏதாவ வேல செய்ரத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாரு எனக்கு
யாரு இவரு ஒங்கண்ணணா உங் கூட பொறந்த அண்ணணா
கூட பிறந்தல்ல எங்க பெரிமா பைய அவரு அவருக்கு ஒரு இருவதெட்டு வைசு இருக்கு முப்பது வைசு இருக்கு இருவத்தெட்டு இருவத்தொம்பது வைசு இருக்கு
அஹ
அ இவரு ஃபோட்டா எடுத்து அனுப்புவாராக்கு நம்ம அந்த காரு பேசமோத சொன்னல வித்து தரன்னு சொன்னார்ல
ஆமா
ஆ அவரு எனக்கு அனுப்புவாரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாரு பாத்தியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு
அ
ம் ஆனா அவங்கப்பா மில்ட்ரி மனுச ச அவங்ப்பா அந்த பொண்ணோட அப்பா கர கரரான ஆளு மனுசே நகயே நூத்தம்பது பவுன் வச்சிர்க்காங்கடா
ம் அப்ப நம்ம அ உடும்புக்கு செட் ஆவாது
நம்ம குடும்பத்துக்கு இதுஆகாது ஐயோ நா அப்யே நெனச்சிட்டே நீ இதெல்லா ஆகாது நம்ளுக்கு ஏன்டா முடிப்போன்டா வாடா அடின்னு
ம்
ஐயோ இது வேற எங்க சொந்தகாரங்க ஒருத்தங்க நானூறு பவுனு வச்சிர்க்காங்க தெரியுமா
ஆ அதுலா எதுக்கு அத போனுங்க அவ்ளோ காச வச்சிட்டு
அவங்க வந்து அந்த எங்க அம்மா ஊர்ல தா இருக்காங்க அவுங்க எப்டி சொல்றதுனா மகளுக்கு அவுங்க வந்து நாலு பேரு அத்தா அம்மா அக்கா தம்பி
ஆ
அக்கா கல்யாணாபோ இப்ப நூறு பவுனு போட்டாங்க மிச்ச மூனூபேரு இருக்காங்க அத்தாக்கு நூறு பவ்னாம அம்மாக்கு நூறு பவ்னாம மகனுக்கு நூறு பவுனு
ப்பா
மகனுக்கு கல்யாண பண்ணி வராங்கல்ல அந்த நூறூ அவனுக்குஅப அவனுக்கு பக ஏன்னா வந்துட்டு அவ மருமகள்க் குடுத்துருவா நூறூ பவ்ன
யார்ரா எ என்ன இவுகனுங்களா என்ன பதுக்றானுங்களா காசு அடிச்சு
ஆமா ஆமா ஆமா உண்மதா அவரு ஃபர்ஸ்ட் எப்டி சொல்ராருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத் ரெண்டுல கஞ்சா காய்ச்ட்டு இருந்தாரு அவுரு
நீங்க இதெல்லா பஸ்ட் பேசாதீங்க தவறான வார்த்தைங்க
ஏய் அவரோட தொழில சொல்றே நானூ க்க இக்கக இக அப்புறோ வந்து அவரு வந்து இப்ப வந்து அவரு வந்து ரீசண்டா திமுகால வந்துட்டு அ
ஏ போல்டி பாலிடிக்ஸூ பேச கூடாதுங்க என்ன நீங்க மறந்துடுறீங்களா மறதி ஒங்களுக்கு அதிகோ செட் ஆவாது
அதுல வந்து இப்ப வந்து இதா இருக்காரு அதுப்போக வந்து கட்ட பஞ்சாய்த்து நெறயா பினாமியா இருக்காரு
ஆ
அதுதா டீலிங்லயே அவரு காசு அதிகோ
அவுரே மாஸ் காட்றாரே
மாஸ் காட்வாரு மனச ஒரு பைசாக்கு ப்ரயோசனமில்ல வீட்ல வேல செய்றவங்கலே எட்டு பேரு இருப்பாங்க எட்டு பேருங்க பீரோ துணி மடிக்க ஒர்த்தவங்க அயன் பண் பப ஒர்த்தைங்க இதெல்லா ஓவர் தானே எனக்கெலா ஆ அதுதா எனக்கெல்லா பார்த்தா வெறியாவு வெறியாவன்னா எப்டி சொல்றது நம்மனா நேர நேரத்துக்கு சாப்பாடு வந்துடு போனா ஒரு நேர கெடயாது அது மாட்டுக்கு ஜாலியா சுத்தலா அது இது பண்ணலா அவுங்க கார எடுத்து வெளிய போயிடலா வீட்ல மூணு காரு சும்மாதா நிக்கு எப்பெயமே
அவுங்க வாங்கி வைங்க வீட்ல ஒங் ஒங்க வீட்டுக்கு
வேனாங்க அவுங்க ஏ எதுக் வச்சிர்க்காங்கன்னு தெரியாம வச்சிர்க்காங்க நண்பா சும்மா பேருக்கு பேருக்கு எப்டினா புதுசா எது நல்லதா வந்துச்சுன்னா வந்துட்டு அவரு கெத்துக்காக அவரு அவருக்கு வாங்வாரு ஒருத்தரு என்ன சும்மா மகனுக்கு புடிச்சதுதா ஒவ்வொருத்தங்க பொண்டாடிக்கு புடிச்சதா வாங்கு வாங்க அப்டி அப்டி இப்ப மகளுக் கல்யாணம் ஆனா மக வந்து அவரோட கார எடுத்துட் போயிடுச்சு
ஆ
ஆ இப்போ மூணு காரு ஆளுக்கு ஒன்னு ஒன்னு நிக்கி அவ
காரு காரு வாங்கி எல்லாமே இருக்கு
நாம்லா ஒண்ணுமே வாங்க முடியாதுங்க அதுவு மெயின்லயே அவங்க வீட்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க அவங்க ஏரியால வந்து ஒரு சென்டே எனக்கு தெரிஞ்சு முப்பது வரு முப்பது நாப்பது வரு ஏய் கோவில் கிட்ட வீடு, கோவில்ல இருந்து நூறு மீட்டரு எரநூறு மீட்டருதா வீடு
அப்போ வரு
புரிஞ்சுதா எவ்ளோ மெயின் பாத்தில அப்ப நீ பாத்துக்க நூறு மீட்டரு எரநூறு மீட்டருதா
ஆ
ம் எடமே எத்தன பேர் வந்து கேப்பாங்க ஏனா ஏ விக்கலா முடியாது அவ்ளோ அவ்வள முப்பது நாப்பதுல்லா அசால்ட்டா வாங்வாங்க ஒரு சென்டு அவங்க வீடே எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு இருக்கு
எட்டு கோடி ஆ
எட்டு கோடி இல்ல எட்டு சென்டு வீடு
எட்டு சென்டு வீடுனா அப்ப எவ்ளோ வரு
எவ்வளோ வரு அதிகமா இருக்கு கிச்சன் செலவே எனக் தெரிஞ்சு அதிகமா கிச்சன்லயே டெக்கரேஷன் டெக்கரேஷன் செலவே எனக்கு தெரிஞ்சு நாலு அஞ்சு லட்சரூவாய்க்கு பண்ணிருப்பாங்க
ஏ நாலு அஞ்சுலா எவ் கம்மிடா
கம்மியா இப்ப எல்லா கிச்சனுக்குள்ள ஒரு டிவி கிச்சனுக் உள்ளயே ஒரு நாப்பத்தஞ்சு குள்ளயே ஒரு நாப்பது இஞ்ச் டிவிலா இருக்குங்க சிரிப்பா இருக்கு அந்தம்மாவு இந்த நாடக பைத்தியோ
எப்டியே உங் அத்தா மாரியா
வாய் ஒடச்சிருவே மரியாதையே கெடையாது இதுக்கு மேல அன்புனா அன்பு வெட்டுனா வெட்டு வெட்டு வெட்டிருவே நானு
இல்ல ஒங்க அப்பாக் ஒங்க அப்பா நாடக பாப்பாருல அது கேட் அது சொன்னே
எப்பயுமே
அவங்க அவங்ளுக்கு அவங்க ரெண்டு பேரு ஒன்னா உக்காந்து பாப்பாங்ளா நாடக
யாரு
ஆ அவு அவுங்களு உங்க டேடியு
இல்ல இல்லல்ல அப்படிலா இல்ல
அப்டிலா இல்லையா
வுடுங்கவுடுங்க எதுக்கு அந்த கதைய பேசிக்கிட்டு வுடுங்க
நீ என்னங்க ஒரு பேசுவீங்க அப்பயே விடுங்க அப்டின்றீங்க என்ன கத
என்னா கதை ஒரு கதை முழுசா சொல்லவே கூடாது ஏ
சொல்ல வுடுமா, நீங்க சொல்லவு மாட்டிக்கிறீங்க
சொல்ல வுட மாட்டே சொல்லவு மாட்டே ஆ ஏ நீங்க வேற
ரொம்ப மண்டகாயிறீங்க பேசி பேசி
தல வலிக்குது ஏ ஒரு கட்டத்துல அது
சுர் சுர்ன்னு வலிக்குது நீங்களா பரவால்ல டீ குடிச்சிட்டீங்க நா இன்னு டீ கூட குடிக்கல
நல்ல வேல கரெக்டா எங்க அம்மா டீய குடிச்சனால லைட்டா ரெஃப்ரஷமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு
ஆ, நம்ம பாருங்க அப்டியே கண்லா சொக்குது
நா உங்கள்ட்ட ஒரு ஒரு நாளாவ் சரி ஓகே எங்க அப்பா கூப்றாரு நா வைக்றே
ஆ சேரி அக்க